ம்
நா சும்மாதா இருக்கே நீ என்ன பண்ற
நானு சும்மாதா இருக்கே வீட்ல வேலெல்லாம் முடிஞ்சிச்சி அதா உனக் கால் பண்லான்ட்டு பண்ணே
அப்பிடியா அதா எனக்கு இருக்கு இன்னு வேல இருக்கு இன்னைக் பூஜ வேற இருக் இல்ல அதனால க்ளீன் பண்ணீட்டுருக்க
சேர் சேரி பண்ணு பண்ணூ அடுத்த வாரோம் வெளிய போறோ குயின்ஸ்லேண்டுக்கு எல்லா போறோ வெளிய ட்ரிப்பு மாரி வரியா நீ
அப்படியா நா பாக்கணுமே வேல ஏதாச்சு இருக்கானு பாத்துட்டு உனக்கு சொல்ற நானு நெருக்கத்துல
நாங்க ஒரு பத்து பேர் போறோ நீ வேணா யார்ன்னா கூப்ட்டு வரன்னா கூப்ட்டுவா ஃபர்ஸ்லா ஆஃபரு டிஸ்கவுண்ட்லா இருக்கு டிக்கேட்டுக்கு வரன்னா வா
அப்படியா நா எ கொழந்தைங்களா கூப்ட்டு வரே கொழந்தைங்கனாளு டிஸ்கவுண்ட் வரும்ல்ல இன்னு
சேர் சேரி போலாம் அப்றோம் ததான் நீ நல்லா பிரியாணி செய்வேன் கேள்விப்பட்ட பிரியாணி எப்டி செய்ணு தெரியுமா
நா நானா கண்டிப்பா செய்வே நீ நல்லா செய்வேன் பிரியாணி
அதா சொல்லித்தரியா எனக்கு பிரியாணி எப்டி செய்ணுணு
துவா இது நா கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு ஃபர்ஸ்ட்டு அத எண்ணெ ஊ
இரு நா நடுவு நடுவுல் டவுட்டு கேப்ப அது மட்டும் நீ தெளிவா சொல்லுனா பிரியாணி எப்டி செய்ணு சொல்லு
சேரி நா இப்ப சொல்ல ஆரம்பிக்கலாமா
சேர் சேரி
சேரி இப்ப என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு குக்கர்ல வந்து எண்ண ஊத்திக்கணும் ஊ த்திட்டு அதுக்கப்றோம் இந்த பட் ட லவங்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரச்சு வச்சுருக்கணும் அதெல்லா போட்டு நல்லா வதக்கணும்
இல்ல இந்த கடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விக்குதுல அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்ல
அது நல்லாவேருக்காது அது வந்து எலி செத்த நாத்தடிக்கும் அதுல அனால இது போட் டாதா வாசனையா நல்லாருக்கும்
அப்படியா ஓ அப்பதான் மனமாருக்கும்ன்ற பிரியாணி கரெட்டா
ஆமா அப்பதா நல்லாருக்கும் பச்ச மொளகா அதுக்கப்புறம் போட்டு புதினாளா போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்பறோம் வெங்காய தக்காளி இருக்குல்ல அரிஞ்சு வச்சிருப் போல்ல அத போட்டு வதக்கணும்
வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணுமா ஜின்ன வெங்காயமா
பெரிய வெங்காயம் தா மெலிசா கட் பண்ணி நம்ம போடணும் பெரிய வெங்காயோம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டுக்கு அப்றோம் வந்து அரிசி ஊற வச்சிர்ணும் இதெல்லாம் வதக்க துக்கு முன்னாடி நம்ம பிரியாணி அர்சி
ஒரு மிஷோம் பாஸ்மதி அரிசினா ஊறவிக்க வேணாம்ல அப்டியே போட்லால்ல கழுவி
பாஸ்மதி அரிசி ஊற வைக்கணும் அதுவும்ந்தா ஊற வைக்கணும் அரிசி ஊற வச்சாதான் நல்லாருக் கும் யே நீ ஊரெல்லாம் வைக்க மாட்டியா
அர்சி ஊற வச்சா கொலே ஆயிடும் பிரிங் பிரியாணி ஆனா நா அர்சில்லா ஊற வக்க மாட்டேன் அப்டியே கழுவி போடுவ ஒரே விசில் தான் எட்த்துருவேன் ஆனா நல்லாதாருக்கும் என்னன்னா கொஞ்ச பிரிஞ்சி டேஸ்ட்டு வரும் ச நீ பண்றது கொஞ் பிரியாணி மார்ருக்கும்ல சேரி அதான் உன்ட்ட கேக்கலான்ட்டு ஃபோன் பண்ணேன் அப்டே
ஆமா ஆமா அதுதா கொஞ்ச ஊற வெச்சு போட்டனா அது ஒரு டேஸ்ட்டாருக்கு அப்புற அத போட்டுட்டு அதுக்கப்புற குக்கர் விசில் போட்டுட்டு இன்னு அது சுவையா உனக்கு வேணுனா லெமன் பிழிஞ்சிட்டு கூட குக்கர் மூடிர்லா
அப்புற தயிரு கூட ஊத்தலால
ஆ தயிரு ஊத்தலா எதாவது புளிப்பு சம்மந்தப்பட்டது எதாவது ஊத்தணு தயிரு இல்லன்னா லெமன் அவ்ளதா வேற என்ன டவுட் இருக்கு
அப்புற இந்த பட்ட லவங்கல்லா பொடி மாரி அரச்சு போடலாமா
நீ பொடியா போட்டாலும் பரவால்ல என் பசங்களுக்குல்லா புடிக்காது அந்த இதுவா போடுவாங்கள பட்ட பட்டையா போட்டா புடிக்காது அதனால நா பொடி பண்ணி தா போடுவே உங்க வீட்ல எப்டியோ அது மாரி பாத்துக்கோ நீனு
நா அப்டியேதா போடுவே ஏலக்கா மட்டு தட்டி போடுவே ஆனா குக்கர்ல நா செய்யமாட்டே டபரா இருக்குல்ல அதுலதா செய்வே
அப்பிடியா டபரால செஞ்சா இன்னமு நல்லா சூப்பரா வரு கறிலா வெந்து
அதுதா எங்க அம்மா செய்வாங்க எங்க வீட்ல நல்லாதா இருக்கு ஆனா என்னன்னா அந்த கொஞ்ச சாப்பாடு மட்டு வெந்திருக்காது நானு சொல்லுவே கேக்கவே மாட்டாங்க அவுங்க அது எதோ டேஸ்ட்டுனு நெனச்சின்னு ஆ கேவலமாருக்கு எனக்கு புடிக்கவே புடிக்காது
அப்படியா அம்மா என்னதா செஞ்சாலு நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம செஞ்சு பாத்தாதா நமக்கது கத்துக்க முடியுமே அப்றோ என்ன சொல்லவா அப்டியே கண்டினியூ பண்ணி
இரு இரு நா டவுட்ல்லா இருக்கு நா அதெல்லா கேட்டுக்குறே நீ ஸ்டார்டிங்ல எண்ண வந்து ஊத்தி ட்டு பட்ட லவங்கல்லா போட சொன்ன புதினா நல்லா வதக்க சொன்ன தக்காளி வெங்காய வதக்க சொன்ன அப்பற என்ன பண்ணுவ
அப்புறோ வந்து என்ன இன்னக்கி என்ன சிக்கன் செய்றியா என்ன பிரியாணி செய்றியோ அதை போட்டு மசாலால போட்டு அந்த சிக்கன்ல ஊற வச்சிரு இப்போ நம்ம சிக்கன்ல மசாலா போட்டு அதை போட்டு நல்லா வதக்க வேண்டியதா
இல்ல எனக்கு ஒரு டவுட்டு இப்ப பிரியாணி சிக்கன் போட்றாங்கல்ல அத நா என்ன பண்ணுவே தெரியுமா சிக்கன வந்து கீறிப்ப ஒரு நாலா ஸ்லைஸ் ஸ்லைஸா கீரி அது உள்ள மசாலாலா வெச்சி பண்ணா ஊற வெப்பே ஊற வச்சி போட்டா அது ஒரு டேஸ்ட் நல்லாதான இருக்கு இல்ல நீ நார்மலாவே போடுவியா
நான் நார்மலாதா போடுவே அவ்ளோலா யாரு டைம் வேஸ்ட் பண்றது இப்பில்லா செஞ்சிட்டு இருந்தா ஒரு மண்நேர ஆகும் போல இருக்கு நீ செய்ற மாரிலா செஞ்சா
இல்ல எங்க வீட்ல நான்வெஜ் யாரு சாப்ட மாட்டாங்க வார த்துல ஒரு நாள் தா நா நான்வெஜ் எடுக்கிறேனா அதனால செய்றத செய்ணு நல்லானு சொல்ட்டு சேர் கொஞ்ச டைம் எடுத்தாலு பரவால்ன்ட்டு நா இப்டி செய்வே செரி அப்பற சிக்கன நல்லா வதக்குவ அப்பற என்ன பண்ணுவ
அப்ற சிக்கன வதகிட்டு நல்லா வதங்கிருச்சான் பாப்பே வதங்கலனா எண்ண ஊத் தி இன்னு நல்லா வதக்குவே வதக்கிட்டு அப்பறந்தா அரிசி போட்டு எவ்ளோ தண்ணி வேணுமோ ஊத்தி லெமன் பிழிஞ்சி விசில் போடுவே அவ்வளதா
ஓ இதானா அப்ப தண்ணி நல்லா கொதிக்க சொல்லதானே நீ அரிசி போடுவ டபரால
ஆமா சில பேர் எங்க அம்மாலா அப்டிதா போடுவாங்க ஆனா நா கொஞ்ச வித்தியாசமா செய்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவே அர்சில அப்டே தண்ணி இர்க்கோணு அப்டிதா வெச்சிருப்பே அத் அப்டே எடுத்து ஊத்திடுவே நானு தண்ணி அரிசியோட சேத்து
தண்ணி பிரியாணி கேள்விபட்ருக்யா
என்னது தண்ணி பிரியாணியா
தண்ணி பிரியாணி சொல்வாங்க அது எப்டினா பிரியாணி அந்து அப்டே கொழையா இர்க்கு அப்டே சூடா சாப்ட்டதா நல்லார்க்கு அது ஆறி போய்ச்சா நல்லார்க்காது
பேரே தண்ணி பிரியாணி அப்ப அது கொழையாதா இருக்கு வேற எப்டி இருக்கு
ஆமாமா அப்டிதா இருக்கு ச்ச நீ பிரியாணி தொட்டுக்கலா என்னா செய்வே
பிரியாணிக் என்ன தொட்டுக்க வேற் என்ன செய்றது இன்னா இப்டிதா செய்வே ச்சிக் க்கன் சிஸ்ட்டிஃபை எ பையனுக் ரொம்ப புடிக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை அதுகப்பறோ அந்த தயிர் பச்டி கத்திரிக்கா தொக்கு இதெல்லா செஞ்சி குடுப்பே நானு
அதேதா நானு பண்ணுவே அந்த கத்ரிக்கா பச்சுடி எப்டி செய்வ அத் தெரியாது எனக் சொல்லி தரியா
கஜ் கத்திரிகா பச்சடி இன்னும்மா தெரியாது உனக்கு அது செம ஈஸி சொல்லட்டா நானு
அதா என்னன்னா அல புளி தண்ணிலா ஊத்துவியாணா
ஆமா புளிதண்ணி ஊத்தி செஞ்சனா கத்ரிக்கா பச்சுடி மாரியே இருக்காத் அதும் வேற மாரி ஊர்காவா ருக்கு தெரிமா உனக்கு
ப்டியா சொல்லு பாக்கலா நல்லார்க்கான் சு பாக்றே
அதேதா நம்ம எப்படி வந்து தக்காளி தொக்குக்கு தக்காளி வெங்காயோ எல்லா போட்றோ அதே மாரி போட்டு அந்த கத்திரிக்காலா போட்டுதா வெதக்கூ ஆனா அது கூட நீ என்ன பண்ணணுனா கொஞ்சு மெளகு கொஞ்சு வந்து அந்த வேர்கடலல்லா இருக்குல்ல அதெல்லா கொஞ்சு வந்து அரச்சி ஊத்திக்கிட்டு புளி தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வெச்சனா சூப்பரா இருக்கு ஊருகா மாதிரி
ஹோ அதானா ப்ற தயிர் பச்சிடி இது செய்வாங்க அப்பறோ நீ பிரியாணி வெந்தக்கப்றோ வந்து தட்டு போட்டு மூடி டம்லா புடுவியா
நா டபரால செஞ்சா தான அப்டி பண்ண முடியு நா குக்கர்லதா எனக்கு செஞ்சி பழோ கோ டப்ரா வந்து எனக் செய் தெரியாது
இல்ல குக்கர்லா நா செய்வே இப்ப நீ குக்கர் வெந்துச்சுன்னா டக்குனு விசுல் எத்துட்டு டு டம் எதா போடுவியான் கேக்கற
தம் வந்து எப்டி போடுவேனா அதா குக்கர் விசில் வந்து எடுத்துடுவே எடு த்துட்டு தோச கல் இர்க்குல்ல அத வெச்சி கல்லு மாரி வெப்பே மேல
ஓ அப்டி வெச்சேனா கொஞ்சு வெற வெறன்ருக்குல சாப்பாடு
ஆ அப்படி இருந்தா குழையா இருக்காதுல வெற வெறன் இருக்கு நம்ம பசங்களு நல்லா விரும்பிஸ் தாப்புடுவாங்க நம்ம வீட்டு கார்லா
இப்போரு அஞ்சி பேரு செய்றேனா எத்தன கிலோ அர்சி போடுவ நீ
ஒரு அஞ்சு பேருக்குனா என்ன சொல்றது ஒருப் ஒருதவ்ங்ளுக்கு ஒரு ஆரே என்ன சொல்றது
ஆம் ஒரு ஆ முக்கா கிலோ முக்கா கிலோ போடுவே நா நாஅஞ்சி பேர்ல ஏனா நறிய சாப்டுவாங் எங்க வீட்ல அஞ்சு பேரு
முக்கா கிலோ இங்க பத்தாது எனா பெரியவங்களா இருக்காங்கல நா ஒன்ற கிலோ போடுவே
அப்படியா கேக்கவே ரொம்ப ஆச்சர்யமா இருக்கே உங்க வீடு பத்தி
ஆம்மாமா இங்க எல்லா நல்லா சாப்புடுவாங்க சிக்கன் மோஸ்டா யாரு சாப்ட மாட்டாங்க மட்டன் தா செய்வே நானு நா எப்படின்னா மட்டன் விசில் வச்சு எத்துட்டு செய்வே
அப்படியா நானு ரொம்பல செய்ய கத்துகல இப்பதா கொஞ்சோ கொஞ்சோ கேட்டு கத் கத்துட்டு இருக்கே எங்க அம்மா கிட்ட பரவாயில்ல வந்துரு நமக்கு அதெல்ல
அதா எங்க வீட்டுக்கார் சொன்னாரு ஏதாவது ஒரு ஹோட்டல் வச்சுட்டு பிரிஞ்சுதா நீ நல்லா செய்யற ஓட்டல் வச்சு அதுல ஏதாவது இது பண்ணிக்கோ அப்படின் சொன்னாரு ஆனா பிரியாணி மட்டு கேட்டுக்கோ கேட்டன்னா அதுவு நல்லா ஓடும்ல சேரி அதா கேக்கலான்ட்டு உனக்கு கேக்கலான்னு ஐடியா வச்சு கேட்டே
அப்படியா நல்ல ஐடியாவா இருக்கே எங்க வீட்டுக்காரு சொன்னாரு மாவு கடை ஆனா போட்டு சோ டைம் போகு அப்படின்னு
ஆனா அதுக்கு வண்டி வேணுல
ஆமா ஆமா வேணுதா ‌சேரி எனக்கு கொஞ்சோ வேலை இருக்கு நா வேலையே முடிக்கல நா போயிட்டு பண்றே அத
அதா நானு பிரியாணிக்கு தண்ணி ஒலை போட்டிருக்கே கொதிச்சு கொதிசுன்னனுதா இருக்கு அதா எங் வீட்டுகாரதா செந்து இருக்கரு நா எப்படி செய்யறருன்னு போய் பாக்குறே சேரி பாய் பாய் டாடா நா பேசுறே
ஆ சேரி கண்டிபா பாய்